ஆஹ சொல்லுங்க
ஓ போன் பண்ணியிருந்தீங்க நானு வண்டியில வந்துட்டுருந்தே போன் பாக்க முடியல இப்பதான் பாத்துட்டு ஃ போன் பண்ணே
ஆமா ஆமா நம்ம ஒரு இடத்துக்கு போலானு சொல்லிட்டு பேசின்டு இருந்தோம்ல
எங்க
அதாங்க ஊட்டி அப்படி இல்லன்னா வேறங்கன்னா பசங்க ஸ்கூல் தா லீவ் விட்டாங்கல்ல எங்கயாச்சும் போகலான்னு சொல்லி நேத்து பேசினு இருந்தோம்ல நேத்து அதா வீட்லயும் எல்லாருக்கிட்ட பேஸ்னே எல்லாரும் ஒரு ஒரு இடம் சொல்ல குப்டுறாங்க கடைசியா நீங்க என்ன முடிவு இருக்கீங்க
யார அதுங்கங்க சொன்னாங்க
ஆஹ் இது பெரியண்ணா வந்து நம்ப எல்லா வந்து ஒரு ஒரு நாளா போறா மாரி பண்ணலா இந்த மாரி மூணு நாளு நாலு நாள்லா வேணா அது வந்து ரொம்ப வந்து தூரமா போற மாரியிருக்கோ டயர்ட் ஆகிடோ அப்டின்னு சொல்லுச்சு இந்த மண்ட இது ஜூலா இருக்குல அங்க போலா அப்புறோ கிண்டில வந்து அந் த அதென்னது கோளாரங்கம்லா இருக்குல்ல அங்க போலா அப்டிலா சொல்லினுச்சு அதுக்கப்புறோ வந்து இந்த பாம்பு பண்ண முதல பண்ண அந்த மாதிரி போலா சொல்லுச்சு அப்புறோ இன்னொருத்தங்கனா சொல்றா ங்க இல்ல அந்த மாரில்லா வேணா போனா வந்து ஒரே எடமா போயிட்டு வந்துடலா மூணு நாள் நாலு நாளு ஆஹ் ஊட்டினா போர் அடிக்கு நம்ம வேணா மூணாறு இல்லன்னா ஏற்காடு போலா
அங்க போர் அடிக்காதா
அதா தெர்ல இப்போ இதெல்லா வந்து நம்ம ஊர்லயேயிருக்குது எப்ப வேணா போயிட்டு வந்துருலா ஒரு நாள் டைம் கெடச்சா கூட நம்ப போயிட்டு வந்துலா இதுவே வந்து இந்த மாரி தூரமா போறதெல்லா இந்த மாரி பேசி வெச்சுனு எல்லாரோ சேந்தாதா போ முடியோ அப்டின்னு சொல்றாங்க
யாரு வராங்களா
எல்லாரு வறந்தா சொல்றாங்க எல்லாரு வந்து ஆஹ் ஒரு மூணு நாள்லா ஓகே போயிட்டு வரலா அதுக்கு மேலன்னா முடியாது வேலலா வந்து இருக்கு லீவ் போட்டுலா வர முடியாது ஏன்னா இப்ப தேர்தலுக்கே வேற லீவ் போட்டாங்ளா அஹ் நெறையலா குடுக்க மாட்டாங்க லீவு அப்டி சொல்றாங்க
கோடை விடுமுறைலா உங்களுக்கு கெடையாதா அவங்களுக்கு
அது ஸ்கூல் பசங்களுக்கு விடுவாங்க ஆமா பசங்களுக்கு மட்டுதா வேல செய்றவங்களுக்கு எங்க அதெல்லா இருக்கு உங்களுக்கு இருக்குதான்னா
எங்களுக்கு எட்டு மாசோ கோடை விடுமுறை
உங்களுக்கு இருக்கும்பா மத்தவங்களுக்குலா இல்லியே
மழை கால விடுமுறை இங்க ரெண்டு வேலைக்கு
மழைக்கால விடுமுறையா
ஆமா மழை பெயிம் போது அந்த நாலு மாசம் குறையா இது
ஆமா மத்தவக்கெல்லாம் கோடைக்கால விடுமுறைன்னா உங்களுக்கு மட்டும் மழை
மழைக்கால விடுமுறை திருப்பியும் பனி கால விடுமுறை
எப்பதான் உங்களுக்கு வேலை நடக்கும்
அதான் வேலை நடக்கும் இந்த வருஷம் அது கூட நடக்கல
உம் இப்டியே போனா எப்படி
இதே போனா இந்த ரெண்டு மாசத்துதான் போய் வேலை செய்யணும்
பாக்கலாம் பாக்கலாம்
அதுன்னு உனக்கு வேழ கெச்சிடும்
கிடைச்சா நல்லாதான் இருக்கும் இந்த வீட்டுல செய்யற வேலையே எனக்கு போய் கரெக்டா இருந்துச்சுன்னா போதும்
உம்
பசங்க வேற ஒரே அடம்பம்பிச்சனையா இருக்கறாங்க இங்க வேற புதுசா ஒரு அஹ்ஹ் பூங்கா ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க அது கூட்டுன்னு போ சொல்லி தொல்லை பண்ணு இருக்கறாங்க இன்னைக்கு முடியாது இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வாந்தோம் நாளைக்கு கூட்டிட்டு போறன் அப்படின்னு சொல்லிட்டேன்
உஹம்
வேலை வேற நிறைய இருந்துச்சா ஆஹ் இன்னைக்கு முடியாது நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டா
அம்மா வீட்டுல என்ன வேலைக்குது உனக்கு
நான் வீட்லயும் வேலை செய்யறேல்லாம் அப்ப எனக்கு இருக்காதா
வீட்டு வேலை செய்றியா
ஆமா ஆபீஸ் போனா ஆஃபீஸ்ல போய் செய்யறவலை வீட்லயே இருக்க வீட்லயே இருந்து செய்யறல அப்ப இருந்து செஞ்சுதானே ஆகணும் இல்ன்னா போன் வந்துருமே
அசேனும்
உம் வீட்டுல இருந்து இருந்தாலும் ஆபஸ்கு போனாலும் அதே இத வேழ செஞ்சுதான் ஆகணும்
உம் நேற்று அந்த மேரேஜ் போயிருந்தல
யாரு
நேத்து ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தேனே
ஆமா
அங்க போனா நம்ம பக்கத்தூர் பசங்க தான் மாப்பிள்ள எல்லாம் அந்த பசங்கல்லாம் வந்திருந்தாங்க வேலர்ப்பா நான் கிரிக்கெட் கேட்டேன் லா அதுவும் தாங்க எல்லாரும் ஆனா வந்து நான் பாத்துட்டு ஆனா சாப்பிடல ஆடாம வந்டேம் இந்த எலெக்ஷனுக்கு சாப்பிடமுல்லையே உள்ள நான்வெஜ்ஜா சாப்பிட்டட்டுருந்த ச அதால சாப்பிட முல வெஜ்ஜா மட்டான்
அப்படிதான் சொல்லுவீங்க ஒரு ரெண்டு நாள் அப்படி சாப்பிடாமங்க இருப்பீங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்றீங்க கறி சாப்பிடுறதுக்கு
ஆமா அதான் மனுஷன்
அப்புறம் எதுக்கு சொல்லணும் இனிமே நான் சாப்ட மாட்
ரெண்டு நாள் மட்டும் சைவம்
பாக்குறேன் பாக்குறேன்
அப்புறோ
எதுக்கு லீவு சொல்லிக்கிறாங்க பசங்களுக்கு
ஜுனு ஆறாம் தேதி வரைக்கும் சொல்லிருக்காங்க
ஜூன் ரிஓப்பனா
ஆமா ஆமா ரியோபன்
எப்பவுமே போன வருஷம்ல்லா ஜூன் இப்ப முதல் வார தேதி வச்சாங்க ஸ்கூல்லு
ஆஹஹா அப்போ வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி வச்சாங்க அப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சுல்ல அதனால அது கிட்ட நெருக்கத்துலதான் வந்து இது இன்னும் அதிக நாள் தள்ளி போடலாமான் பார்ப்பாங்க
ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா லீவு விடுவாங்க மாரி
ஒரு மாசல்லாம் இல்ல பத்து நாள் விடுறதே அதிகதான்
ஹம்
எப்படின்னு தெரில அது கிட்ட நெருக்கத்துலதான் தெரியும்
உஹம் உம் உம்
இவளுக்கு பாப்பாக்கு வேற இதுவும் இருக் யூனிஃபார்ம் லாம் வேணாம் ஆனா வந்து அந்த வெள்ளை யூனிஃபார்ம் மட்டும் ஒண்ணு எடுக்கணும்னு நெனைக்கிறேன்
ஆமா ஆமா எடுக்கணும் நானும் அதான் நெனச்சினு இருந்தேன்
மத்ததெல்லாம் இருக்குது
இப்ப கோடை தள்ளுபடி வேற போயினுக்குது பேகுலாம் வாங்கறத்துக்கு
பேக் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வேணாம் எதுவுமே வேணா ஒயிட்யூனிஃபாம் மட்டும் ஒன்னு போதும்
அவளுக்கு ஒன்னாவது ரெண்டாவதுல்லாம் அதே யூனிஃபாம்மா
ஆமா ஆமா அதேதான் மத்தபடி இந்த நோர் நோட்டு பென்சிலு ஆஹ் அது மட் அது மட்டும் வாங்கனா போதும் இன்னும் வந்து இது ஸ்கூல் பீஸ் எவ்ளவுன்னு தெரில அது அடுத்த மாசத்துலதான் சொல்லுவாங்க அது வேற கட்டணும்
கட்டிலாம்
பாக்கலாம் அடுத்த வருசம் எவ்வளவு வருதுன்னு அம்மா வேற வேற ஆட்டோ மாத்திடுங்க அப்படின்னு சொல்ற
ஏ
பசங்க ரொம்ப பயப்புடுறாங்க அந்த ஆட்டோ வேணாம் நான் வந்து நம்ம வீட்டு கிட்ட ஒருத்தர் ஓட்டுறாருல இன்னிக் கூட நான் ஊருக்கு வரும் போது வந்தனே ஒருத்தர் ஆட்டோல
ஆமா ஆமா
பேசன்றறாங்க ஆனா எனக்கு என்னமொ ஒரு செட்டா வரான்னு தெரியல ஏன்னா அவர்கிட்ட மாடு வேர இருக்குதா ஆஹ் அத கூட்டனு வரணா இப்படின்னு சொல்லிட்டாருனா என்ன பண்றது அதுவும் நிறைய பசங்க சேர்ந்தாதான் கூட்டிட்டு போவாங்க ரெண்டு பேருக்குன்னா தனியா இல்ன்ன அதிகமா காசு கேப்பாங்க
இங்கபோங்கபடியே மாத்திப்பாங்க ஆட்டைக்காரங்க ஏன் போய போடுறாங்களா பசங்க ஆட்டக்காரன பையங்க கூடுத்துடுறாரமா
ஆஹ் அவரு வந்து ஏதோஹ் வீட்ல ஏதாச்சும் அடங்கல இல்ல வண்ட ஆட்டோல எதனா அடங்கலன்னா அங்க ஒரு கிணறு இருக்குதான் அங்க கிண குத்துக்கிட்ட நிக்க வச்சு தள்ளி வுட்டுருவேன் அப்படின்றாரா பசங்க எதனா அமக்கலாம் பண்ணா முறைக் க்கிறார
உம்
தி்ட்டுறாரா
பாப்பாவ திட்டுனாராமா
பாப்பாவல்லாம் திட்டுல ஆ இங்க வந்து திட்டுறாங்லா மனல அவன் வந்து நான் போவே மாட்டேன் அடுத்த வருஷம் நான் அந்த ஆட்டோல நான் போவே மாட்டேன் அப்படின்றானா அந்த ஆட்டோவில் போவ மாட்டலா அவனை கே அவனை பாத்துட்டு இவனும் அதே போல சொல்றான் அப்பனான் நானும் போ மாட்டே அவர் வந்து முறைக்கிறாரு பயமுத் பயமுறுத்துராரு நான் போ மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றா
உம்
நான் என்ன பண்றதுன்னு தெர்ல
மாரி அந்த பை ஸ்கூல் பஸ்ஸே வருது ஆனா வந்து அது அங்க மெயின் ரோடு
இங்கு நம்ம வீடு பிளான் பண்ணல நம்ம நம்ம கட்டுறதுக்கு அப்ப கட்னாதா நமக்கு ஈசி ஸ்கூல்குலாம் ஸ்கூல் வேன் போறது
ஆமா அப்பலாம் ஈசியா இருக்கு அம்மாவே போய் ஏத்தி விட்டு வந்துருவாங்க பிரச்சன இருக்காது அது வரைக்கும் இதுனா என்ன பண்றதுனு தெரியல கொஞ்ச லேட்டாகவு கிளம்பலா அந்த வழியா வந்து பஸ் வந்து ஒம்போது மணிக்குதான் வருது
உம்
கொஞ்ச பசங்க கொஞ்ச ப்டே நிதானமா எழுந்து கூட ரெடி ஆகி போலா பாக்கலாம் நீங்லா சொல்றீங்ளா
உம் ஆட்டோ பாக்குறே நானு கேக்குறே அவர்கிட்ட பேசுறே நேர்ல
ஆஹ ஹ இல்ல வேற ஆட்டோ பாத்துதான் எல்லாரும் இல்ல ஒரு சில அது ஒரு சின்ன ஆட்டோ இல்ல
ம்
அது எப்பிடி பத்தாதே மூணு பசங்க நாலு பசங்க போனாலே ஃபுல்லாயிடு
இல்ல அந்த ஆட்டோ நார்மல் ஆட்டோ தா அந்த ஆட்டோச் அதே மாதிரி ஆட்டோ தா
இது இப் இப் இப்போ ஓட்டியினு இருக்காரே அவுருது பெருசு ஷேர் ஆட் வந்த மாதிரி இருக்கு உம் இப்ப இந்த அண்ணா வச்சினு இருக்கிறது வந்து சின்னதா இருக்குது முன்னாடி உக்கார் இதுக்கெல்லாம் எட இல்ல பாக்கலாம் பொருமையா என்ன ஒன்னு அவுரு காசு ரொம்ப அதிகமா கேக்குறாரு
அப்பிடியா க்ஷ
ஆமா ரொம்ப அதிகமா கேக்குறாரு இப்ப தானியாக்கு நம்ம இவ்ளவு குடுக்குறோமா அதை விட எப்டியோ ஒரு எட் சமைக்க போரவாரு
ம்
என் பாருங்கப் எப்டினு
பாக்கலாம்
ம் சாப்பிட்டீங்களா
சாப்டுணும்
சேரி சேரி வீட்டுக்கு போயிட்டீங்களா
அதா அம்மா கிட்ட போயினே இருகேன்
ஆஹ சாப்ட்டு போறீங்களா
நீ சாப்பிட்டு வீட்டுக்கு போய்டும்
சரி சரி சரி அப்ப நானு போறே கிளம்புறேன் கீழ பசங்க இருகுறாங்க
சரி ஓகே
அப்புற அப்புறமா பண்றே
ம் சரி
டும் கும்
ச்சே